ஹலோ ஆ சொல்லுங்க தோழி கேக்குதுங்க கேக்குது நல்லாரு கேங்க நீங் நல்லா நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே தோழி நம் தொடர்ந்து இணையலாம் தோழி இப்ப வந்து பெண்களுக் கு இந்த வரதட்சணன் சொல்றாங்கள தோழி இவ்ளோ குடுத்து இவ்ளோ குடுக்கனு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா அத பத்தி என்னா நெனைக்கிறீங்க தோழி
நா என்ன நெனைக்கிறே அப்டின்னா அந்த வரதட்சணலா வாங்க கூடாது அப்டின்னு தாங்க நெனைக்கிறே ஏன் கேட்டீங்கன்னா இப்போ கல்யாணம் அப்டிங்கறது வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலுங்க இப்ப பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்ட விட்டு வராங்க அதே மாரி இவங் இவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வீட்ல தா இருக்க போறாங்க இல்லையா நமக்கு தா நமக்கு தா ஆக்சுவலா இல் நெறையா கஷ்டோ நம்ப அம்மா வீட்ட விட்டு வரனு அது இல்லாம இந்த வீட்லயு வந்து நம்ப வேல செய்னு வேலைக்கு போகனு இல்லைங்களா இவ்ளோ இதுக்கு ம் புது எடத்த வந் அ புது மக்களலா நம்ப சமா ளிச்சி எல்லா இதுவு நமக்கு தா வருது கஷ்டமு ஆனா நம்மகிட்டயே வந்து காசு வாங்கிட்டு ஒ ந கல்யாணோ பண்றது அது வந்து எனக்கு உடன்பாடே இல்லைங்க இல்ல ரெண்டு பேருமே காசு குடுக்லா அப்டி வேணா பண்ணலா என்னங்க மேரே கல்யாணோ அப்டின்னா இவங்க சைடு கொஞ்சோ காசு நம்ப சை டு கொஞ்சோ காசு குடுத்து அந்த மாரி ஈக்குவலா பண்ணா அது ஓகேங்க இந்த மாரி ஃபுல்லாவே பொண்ணுங்ககிட்ட வாங்கி அது மட் டு இல்லங்க சில இப்ப நா ங்கெல்லா அவ்ளோ வரதட்சன வாங்கல அதுக்கே நமக்கு இப்டி இருக்கு சில பேர் வீட்லலா எவ்ளோ போட்றாங்க அ இப்போ அது இல்லாம பொருள்லா வாங் கி தராங்க கார் வாங்கி குடுக்கணுங்கறாங்க அதெல்லா வாங்கி குடுத்து நல்லா வச்சிக்க மாட்டேங்கிறாங்கல்ல அப்றோ அந்த வரதட்சண குடுக்கறது லா என்ன யூஸ்சுங்கு
ஒன்னுமே இல்லயே
டி அதா நா சொல்றங்க ந இப்ப நானும் ஒரு பையன வச்சிருக்கேங்க நாளைக்கு வ நாளைக்கு வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நா எதுவுமே ஒத்த பைசா கூட வாங்க கூடாது அப்படின்னுதாங்க நா நனைச்சிட்டுருக்கே நீங்க என்ன ந
ம் ஆமாங்க தோழி அது உண்மைதா தோழி ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டு்ல இருந்து எல்லா பொருளும் வாயின் வரறதுக் ஏப்ப நம்ப என்னாதா சேத்து வச்சிருக்கோ தோழி நம்ம நம்ம பசங்களுக் குடுக்கலால ஓகேங்களா இப்ப பெண்கள் வந்து அவங்க போட்டிருக்க ஜல்லச இருக்கட்டும் ஏதோ அவங்களால முடிஞ்சதா அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் எனக்கு இதெல்லாம் போட்டா அழகு நா போட்டத போட்டுட்டே போயிடுற அப்படின்னு சொன்னா பரவால்ல அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு இது வேணும் எனக்கு அது வித்தற சவர வேணும் எனக்கு வந்து ஏசி வேணும் கார் வேணும் அதுக் கப்ரோ பைக் வேணு அதுக்கப்ரோ வந்து க்சி வேணும் கிரைண்டர் வேணும் இது எல்லாமே அவுங்க எடுத்துனுவந்து அங்க இருந்து எடுத்துனுவந்து யூஸ் பண்றது அப்ப நம் நம்ப என்ன தா தோழி நம்ப வாங்கி வச் சுருக்கோம் நம்ப வீட்டுல ஓகே ம் அந்த மாரி இப்ப இருக்கிற பெற்றோர்கள் வந்து நனைச்சாங்கன்னா அந்த வரதட்சண கொடுமைய இருக்காது அத வாங்கிட்டுப்போ நம்ம இவ்வளவு பொருள் போடுறேன்னு சொல்லிட்டு
உம்
சொல்ட்டு செய்யலனாலும் அந்த பெண்ணுக்கு கஷ்டோ தா
உம் உம் உம்
குடும்பத்துல அந்த பெண் மட்டும் கஷ்டப்படல அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க கூட போறந்தவங்க அண்ணன் தம்பி மொத்த பேருமே பாதிக்கப்படுறாங்க அதனால நம்ப ஏ வந்து அந்த உம் சொல்லணும்
மட்டும் இல்லாம தோழி இப்ப பொண்ணுங்கலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு நீங்க செஞ்சது பத்தல எனக்கு இன்னும் கொடுங்க அப்படின்ட்டு இதெல்லா ரொம்ப கொடுமையா இருக்குங் தோழி
ஆமாங்க தோழி இப்போ வட்டிக்கு கட வாங்கிதா இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணாங்க அவங்க கைய மீர்னது போ வந்து ஆ ஒரு ஒரு சிம்பிளா சொல்ற இப்ப எந்த கல்யாணத்துலுமே மிகஸி கிரைண்டரு வாஷ் டங் மிஷன் டைனிங் டேபிள் டிவி இப்ப வந்து பிளாட் கூட கேக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதையே வாங்கி குடுத்துருங்க நா தனியா அப்படியே போயரோ அப்படின்ற மாரி கேக்க ஆரம்பிச்
இல்லைங் தோழி இ இவ்வளவு பண்ணி நாம நம்ம போன நம்ம கிட்டே வச்சுக்க தெரியாதா இவ்வளவும் பண்ணி எதுக் ம் தோழி இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறாங்க
அதுதான் இப்ப இருக்கிற பெற்றோர்கம் வந்து அப்ப இருக்கிற பெ ட்ரொர்கல் எல்லாமே இப்ப வந்து யோச மாத்தி யோசிச்சாங்கன்னா நம்ம ஜென்ரேஷனு நல்லா இருக் கும் அதிகமா வந்து எவ்வளோ பேரு வந்து கடோ அதிகமா வாங்குறாங்க இதனால
ஆமா
கடோகள் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாரி இருக்கு நம்ம கூட்டு குடும்பத் துல இருக்கும் மோது நம்ம சொல்லணும் தோழி பெண்களுக்கு சொல்லி வளக்கணும் பெண்ணா இருந்தாலு செரி அது ஆணா இருந்தாலு செரி ரெண்டு பேருக்குமே நம்ப சொல்லி வளக்கணு நீ வந்து ஒரு பொண்ணு கல்யாணோ பண்றனா நீ இந்த பொ பொருளு வேணு அந்த பொருளு வேணுன்னு கேக்க கூடாது
ம் ம்
அவுங்களா எடுத்துட்டு வர்றது அது வந்து அவுங்களுடைய தனிப்பட்ட விஷயோ இப்ப நம்பலா வந்து இது வேணு அது வேணுன்னு சொல்லி கேக்க கூடாது ஓகேங்ளா அவுங்க பொண்ணு வந்து இப்ப நம்ம எதுக்கு ஒரு சில பேரு கல்யாணோ பண்ணி குடுக்கணு நம்ப பொண்ணு வந்து போற எடத்துல ன எந்த கஷ்டமு இல்லாம இருக்கணு இப்போ வந்து ஒரு தே அப்பல்லா வந்து அம்மிக்கல்லு இருந்துது ஒரு தேங்கா போயிட்டு அரைப்பாங்கோ ஒரு சட்னிக்கே சொல்றே ஆனா இப்பல்லா இப்ப எந்த பொண்ணு வந்துப் போய் அரைக் இருக்குறாங்க அதனால கிரைண்டரோ மிக்சி இப்ப அவுங்க வீட்டுல இருக்குறத யூஸ் பண்ணிக்கிட் ட்டோ அதையே நம்ப எடுத்துட்டு வந்துதா யூஸ்
அத அதா தோழி ஏற்கனவே அவுங்க வச்சுருப்பாங்கல்ல ங்க அதையு யூஸ் பண்ணிக்கலா ஆ
அந்த மாரி யோசிக்கணு அது மாரி அ அம்மாக்களு அத வந்து கே என்கரேஜ் பண்ணக்கூடாது ட்ரு அவுங்களுக்கு இது நா இத்தன செய் நீங்க இவ்ளோ கேட்டீங்களா நா இவ்ளோ செய்றே ஏ பொண்ணுக்கு
ம்
சொல்லக் கூடாது
ஆமா ஆமாங் தோழி
என்னால என்ன என் நா வந்து நீங்க எதுவு அந்த மாதிரி கேட்குற எடத்துல குடுக்கவே கூடாது மெய்னா
ஆமாங்க தோழி ஆமாங் கரெக்ட்
பின்னாடி நின்ன நடக்குணுன்னு நம்பளுக்கே தெரியாது
தெரியாதுங் தோழி
ப்ரச்சனக்காக என்ன பண்ணு வாங்கன்ன செய்வாங்கனு நம்பளுக்கு தெரியாது அதுனால பாருங்க இப்போ அப்பல்லா வந்து அ வயசானவங்க இருந்தாங்கன்னா அவுங்க என்ன சொல்லுவாங்க இந்த எடத்துல இது மேல செய்யணு இது இப்டி செய்யக் கூடாது து அவுங்க இப்டி கேக்குறாங்க வேணா அந்த எடோ நம்பளுக்கு அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க இப்ப இப்ப யார் கேக்குறா அது நாங்களே சூஸ் பண்ணிட்டோ நாங்களே பாத்துட்டோ நாங்களே முடுச்ட்டோ நாங்க வந்து நாங்க அந்த எடத்துல தா குடுக்குறோனு இப்ப அப்பா அம்மா தா சொல்றாங்க அப்பல்லா தாத்தா பாட்டி இருப்பாங் ங்க அவுங்க கிட்ட போய் கேப்பாங்க அந்த மாரி செய்வாங்க இப்ப யாரு அது மாதிரி
ஆமாங்க தோழி ஆமாங்
க்கு முடிவு எடுக்குறாங்
இப்போ எனக்கு எனக்கு ஒரு சந்தேகந் தோழி நீங்க வந் ந்து இவோ எப்புடி இது பண்ணலான்ருக்கீங்க உங்களோட எதிர்காலத்துல நீங்க பையே வச்சுருக்கீங்களா பொண் ண்ணுங்ளா
ம் பையந்தா
பையே நீங்க எப்புடி பண்ணலான்னு இருக்கீங்க தோழி எதிர்காலத்துல
அவனுக்க வந்து அப்ப என்ன யோசிப்பாங்கனு தெரியாது இப்பதா வந்து அவெ மனசுக்கு என்னப் புடிக்குமோ அவனுங்க எது செய்றானுங்களோ அதுதா தோழி நம்ம ஒத்துக்க முடியு
இல்ல இல்ல இல்லங் தோழி நா அது கேக்ல எதாவது காசு கேக்க
அந்த மாரில்லா இல்ல தோழி ம் ம் அந்த மாரில்லா ஃகேக்க மாட்டே அவுங்க எப்புடி வராங்களோ ஓகே அது எனக்கு இது வேணு அது வேணு இதல்லா வாங்கி தரணு அந்த மாரில்லா நாங்க கேக்க மாட்டோ தோழி
கரெக்ட் கரெக்ட் தோழி அப்டிதா இருக்கணு
ம் அந்த மாரில்லா எதுவுமே வாங்கின்ட்டு பையந்தா ரெண்டுமே எங்க அந்த மாரி எல்லா எதுவுமே தேவல்ல அவுங்க வந்து அவுங்க சந்தோஷமா ஹாப்பியா இருந்தா போ போதோ ஏ இப்ப நம்ப வீட்லே எல்லாமே தானருக்
ஆமா ஆமா ஆமா த சப்போஸ் அவுங்க தனியா போனாங்க அப்டின்னா கூட
அவுங்க வாங்கிக்கட்டோ ரெண்டு பேரு அவுங்க ரெண்டு பேரு சம்பாரிச்சி வாங்கி ட்டோ அப்டி இல்லியா இது எடுத்துட் போனோன்னா எடுத்துட் போட்டோ நம்ப வாய்ங்க்க வேண்டியதா வேற ஏ போயிட்டு அவுங்கிட்ட வாங்கி எதுக்கு இதுப்
ஆமாங் தோழி
அப்பல்லா அந்த மாரி இன்ச்சி இப்பல்லா இருக்கற பேரண்ட்ஸ் கொஞ்சோ மாறிட்டே தா வராங்க அப்ப அந்த மாரி எதோ இருந்துச்சி தோழி வேற என்ன தோழி நீங்க வேற இது பண்ணுவீங்க செய்வீங்க அதிகமா உங்க பாப்பா விரும்பி சாப்பற்ற ஃபுட்டு எது
எங்க தம்பிதா தம்பி வந்து என்ன ஃபுட்டா அந்த சப்பாத்தி ஐட்டம்ஸ்ஸு இந்த மாரி பரோட்டா ஐட்டம்ஸ்ஸு தா சாப்டுவா விரும்பி
ம் பரோட்டால்லா நீங்க செய்வீங்ளா
பரோட்டா செய்வ அ ரொம்ப மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரி தா
ம் ஏன்னா பரோட்டா வந்து இது பண்ண கூடாதுன் சொல்லுவாங்கள அதனால மைதா மாவுன்றதுனால அப்டிங் ஆமா தோழி இப்ப தா கோதுமைலியே வந்திருக்கே நா கூட பாத்த கடை ல ஆனா வாங்கினு வந்ததில்ல கோதும்லியே பரோட்டாருக்குன் ஸ்
ஆமா ஆமாங் தோழி
நீங் கோதுமைல எப்டி தோழி பரோட்டா செய்வீங்க
இப்டி இதே மாரிதா நார்மலா சப்பாத்திக்கு நாம்ம மாவு பெசைற மாரி பெசஞ்சிக்கணு தோழி
ம்
பெசஞ்சிட்டு நம்ம இன்ன நா என்ன பண்ணுவே அப்டின்னா நல்லா வந்து ப பரப்பி விட்டுருவே அ அந்த மாவ இது பண்ணிட்டு உள்ளார வந்து நெய் தடவுவ நெய் தடவிட்டு நெய் தடவி அத மடிப் மடிப்பே ரெண்டு பக்கமு மடிச்சி டு அத வந்து ரோல் பண்ணுவே அ அந்த சுருட்டுவே சுருட்டிட்டு நடுவுல ஒரு கட் பண்ணுவே தோழி
செரிங்க தோழி
பண்ணா கட் பண்ணி இப்டி நம்ம விரிச்சோ அப்டின்னா அது ஒரு மாரி லேயர் லேயரா வரு அது உள்ளார வந்து நம்ம சாப்டம் போது சாஃப்ட்டாவுருக்கு அந்த மாரி சப்பாத்தி மாரி நார்மலா நம்ம சுட்டு எடுத்துர்லா அந்த ரோல் பண்றத்தாருக்கு நம்மோட இது
ம் மாவு நல்லா பெசத்து பெசஞ்சிட்டு அது ரோல் பண்ணனு
மாவ எப்பயு மாரி சப்பாத்திக்கு தெரட்டுவோல்ல தோழி அதே மாரியே தெரட்டிட்டு நெய் யு நெய் போட்டு அத ரெண்டு பக்கமு மடிக்கணும் மடிச்சிட்டு ரோல் பண்ணி ந அ நடுவுல ஒரு கட் பண்ணணு கட் பண்ணா பண்ணி இப்டி பிரிச்சிங்க அப்டின்னா லேயர் லேயரா வரு அத வந்து திருப்பி சப்பாத்தி மாவத் தெரட்டுற மாரி தெரட்டி நம்ம சுட்டு எடுக்க வேண்டிதா அந்த மாரி நம்ம பரோட்டாக் கே என்னென்னவோ பண்றாங்கள இப்ப கத்தி வெச்சி கிலிச்சி இது பண்ணி அதே மாரிலா இது பண்ணவே தேவல்ல சிம்
ம் அ நீங்க சொல்றது நல்லாதாருக்கு தோழி நா இதுவெரையு கேள்விப்பட்டதில்ல செஞ்சி யாரோ கேள்விப்பட்டதில்ல கடைல வாங்கி இது பண்றாங் நானு அதா இப்பதா ரெடிமேட் வந்துச்சிங் பாத் த்திங்களா அரேஞ்ச்மென்ட் பண்ணி நானு கேள்விப்பட்டிருக்கே ஆனா நீங்க சொல்றது இப்பதா கேள்விப்படுறே தோழி ரொம்ப இது ஆ சூப்பரா சொன்னீங்க தோழி அடுத்த இன்னொரு கால்ல
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி